வணக்கம் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நானு நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நானு நல்லா இருக்கேங்க உ இப்ப எப்டிங்க ஆ நீங்க போன டைம் பேசிருந்தோல்ல இங்க நீங்க ஈசா பத்தி எல்லா இப்ப இன்னொரு பதிவு என்னன் னா அங்க பக்கத்துலயே ஒரு அ வெள்ளிங்கிரி ஆண்டவருன் சொல்லிட்டு ஒரு மல கோயி மலைங்க
ஓ அப்புடிங்ளா கேள்விப்பட்ருக்கங்க இப்பொ ரீசன்ட்டா வந்து எங்க மா மியாரு அப்றம் மாமனார்ல போனாங்க இந்த மல பேரு தா சொன்னமே எனக்குமே ஞாபகொங்க
னாங்ளா
ஆனா அவுங்களால ஏற மு டியில கொஞ்சொ தா ஏ ஏற்னாங்க பாதிலே திரும்பி வந்துட்டாங்கன்ற மாரி சொன்னாங்க கொஞ்ச மூச்சு வந்து அவுங்களுக்கு அதிகமா வரமாய் இருக்குன்ற மாரி சொன்னாங்கங்க
அ நெறைய ப பாத்தீங்கன்னா மூச்சு தெண றல் ஏற்படுது அந்த மாரி எல்லா விஸ் யங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வ நடக்குதுங்க
ஒ ஆமா ஆமாங்க ஏன்னா அது ரொம்ப நெ ட்டுக்கா இருக்கும் போலருக் கு அதனால அங்க போகும் மோது நம்மளுக்கு மூச்சு தெணறல் கொஞ்சொ வயசானவங்கல்லா போறது அவாய்ட் பண்ண இப்ப ரொம்ப நம்ம ஃபிசிக்கலா இப்ப பாரு ஆக்டிவா இருக்கோம் அப்டின்னா நம்ம போலா
செரிங்க
போய் சின்ன வயசுல இருக்கவங்களுக்குமே சொல்ற என்ன நெறைய செய்திகள் வந்து கேள்விப்பட்டே இந்த மாரி மூச்சிதெனறல்னால அவுங்க எறந்துட்டாங்கன்ற மாயி அந்த மாயி கேள்விப்பட்ருக்கங்க என்னங்க இருக்கு அந்த மல மேல ஏறி மேல போனா
இல்லங்க அதுக் க்கு காரண என்ன அப்படிங்கும் போது பாாத்தீங்கன்னா எனக்கு தெருஞ்சு இப்ப நம்ம ஃபுட்டுதா நா நெனைக்கிறங்க இப்போ என்ன காரணோ அப் அப்படின்னா சின்ன பசங்களுக்குக் கூட வந்து மு ச்சு திணறல் ஏற்படுது அப்படி அப்டிங்கும்போது அவங்க நம்ம இப்ப சாப்பட்டு இருக்கற ஃபுட் ஃபுட்டுனாலதா அந்த மாரியா ஒரு ஹெல்தி ஹெல்த் ஃப்ராப்ளம் வருது அப் அப்டின் நா நெனைக்கிற நா ஏ அப்படி நெனைக்கிறனா ங்க ஏனா நா வந்து சின்ன வயசு ல நா அந்த மலை ஏறியிருக்க நாங்க நாங்க வந்து எப்பமே எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷோ காவடிய எடுத்துட்டு நாங்க அந்த கோவிலுக்கு நடந்தேப் போவாங்க ஆ திரும்பி வரும்போது வேன்ல வந்துருவாங்க நாங்கல்லா பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணுங்கள நாங்க நடந்து போக மாட்டோ வேன்ல வேன்ல ஏறிப் போயி மேல மல மேல நடந்து போவோங்க அப் அப்பல்லா ஒரு ஒருத்தங்க கூட இந்த மாரி ஆனதே கெடையாதுங்க அப்ப இருந்த ஃபுட்டு வேற் றைங்க அப்ப நம்மா அப்பா அம்மா எல்லாருமே வந்து சாப் ட்ட ஃபுட்டு வந்து வேற நம்மளுக்குமே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு சில அ நெறையாவே ஒரு நல்ல ஃபுட்டு கெடச்சுருக்கு ஆனா இப்ப வர சூழ்நிலைல பாத்தீங்கன்னா நெறைய ம்ச் எ அ கெமிக்கல் கலந்து அந்த மாரி தானங்க நம்ம சாப் சாப்புட்
ஆமா ஆமாங்க அ அப்பல்லா நறைய வந்து இந்த திண்ணை ராகி அதங்க அந்த மாதிரி கொஞ்சோ அ ஃபுட்டு எல்லா எடுத்துட்ருப் இருப்ப ப்பாங்க இப்போ வந்து என்னன்னா நம்ம எல்லாமே கம்மி ஆயிருச்சுல்ல அரிசி உணவாவே எடுத் துப்போ இந்த மாசத்து அந்த அளவுக்கு நம்மளுக் வந்து எனர்ஜி மட்டுந்தா தரு தருமே தவர எலும்புகளுக்கு து பலோல்லாந் தராது இன்னொன்னு நம்மளுக் க்கு வந்து இந்த அப்பல்லா ந நறைய வந்து நடந்துட்டே இருப் பாங்கங்க ஆ வண்டில்லாம் பெருசா ஒண்ணு இருக் இருக்காது எல்லா ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத் திரும்புனா அவ நடக்குறது தா அவங்களோட பெரிய ஒரு விஷ்யமா இருக்கு இப்ப நம்ம நம்மளுக் நம்மளுக்கு பேசிக்கா அந்த நடக் தேது கூட நம்ம வந்து நடக்குறது இல்லைங்க வீட்டுக்குள்ள வேல செய்றமா அத மட்டுந்தாங்க பண்றோ ஆனா வெளிய வந்து அந்த அளவு நம் நம்ம வ வண்டியே வந்து நம்பிட் டு இருக்கு எங்க அண்ணாவ ஒரு எடத்துக்கு கடைக்கு பக்கத்திலியே போனாலுமே கடைக் கே போராமை அவசரம் ஆயிடு ச்சு எல்லாருக்குமே வாழ்க்கையில சோ இதனாலயே வந்து து நம்மளுக்கு ஒடம்பு நம் நம்ம எந்த அளவு ஒழைக்கிறோமோ அந்த அளவுக்குதான நம்மளுக்கு அந்த ஸ்டாமினாலா குடுக்கு அதுமே வந்து கம்மி ஆயிடுச்சுங்க இப்போ ஆ நறைய விஷ்யங்கள் மாறி வச்சுங்க எல்லாம் வந்து ஆ ஒரு சின்ன ஒரு மிஷின் கூட வந்துடுச்சுங்க பெருக்குறதுக்குமே சேரி அரைக்குறதுக்கு அப்புறோ ம் அப்பல்லா எல்லா அவங்களே பாத் நாங்க மாவு அரைக்கிறதா ஆகட்டு அம்மிக்கல்ல அரைக்கிறது அந்த மேரி நறைய விஷ்யங்கள் வந்து அவங்க பண்ணும் போது அவங்க எலும்புகள் எல்லா ஆ வலுவா இருந்தது து இன்னொன்னு நாலு பேர்கிட்ட மனசு ட்டு பேசுவாங்க மனசு அளவில ல அவங்களுடைய இதுவ மெயின்டென் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க உடலலவுளியு வந்து நல்லா இருந்தாங்க இப்ப வந்து வ பாத்தீங்கனா மாடன் லைஃப்ல எல்லாமே மாறி போகவே ம் குழந்தைங்கள இப்பவே சின்ன வயசுல அவ்வள குண்டா இருக்காங்க அவங்களால முடியல அந்த சில விஷயங்கள் பண்ணதுக்கு அதா சின்ன வயஸ் ல இருந்தே நம்ம கொஞ்சம் விளையாட்டு ரீதியாக அவங்கள சேர்த்து விட் ட்டு அவங்கள என்கரேஜ் என்கரேஜ் பண்ணச்சுன்னா கொஞ்சம் வளர வளர ன் இன்னும் நல்லா இருப்பாங்க
இப்ப நம்மளுக்கே பாத்தீங்கன்னா வீட்டுல பெரிய வேல எல்லாம் நம்ம செய்யறது இல்ல இனி இனி வரப்போற காலகட்டத்துல நம்ம குழந்தைகளா வந்து என்ன வேலை செய்வாங்க அவங்களு எந்த வேல இதை விட சொகுசாதா இருப்பாங்க
ஆமாங்க
அதனால நம்ம நீங்க சொன்ன மாரி ஒரு விளையாட்டு துறையிலயோ ஏதாவது ஒரு இதுல ஆ சேத்து விட்டுருணுங்க
ஆமாங்க சின்ன வயசுலயே நம்ம சேர்த்துட்டோனா அவங்களுக்கு அதுலே ஒரு அ டிசிப்பிளினா வந்து ந்த்ருவாங்க இப்ப எப்பமே விளையாட்டுல ஸ்போர்ட்சு ல இருக்கவங்களங்கல கொஞ்ச டிசிப்ளினாவே இருப் ப்பாங்க அந்த இயல்பாவே வந்து அந்த உடம்பு லெவல்ல ஃபிட்னஸ் வரும் போது அவங்க காலையில எழுந்து க்கணும் நம்ம இது பண்ணியே ஆகணும் சைக்கிளிங்கு வாக் க்கிங்க ஏதோ ஒண்ணு போகணு இல்லென கிரவுண்டு போய் எதையாவது விளாடணும்ன்றமாரி அவங்களுக்கு தோணுங்க அதனாலே அவங்க வந்து ஒரு ஒழுக் மு வந்துரு எல்லா அவங்களுடைய வேலைகளுமே சேரி ஒழுக்கமா செய்ய ஆரம்பிச்சிடு அத எங்க சொந்தக்காரங்களே நிறைய பேர் நா பாத்திருக் என் தம்பிலாம் வந்து அ ஸ்போர்ட்ஸ் அவங்களுக் புடிக்கானல் ல்ல எங்க எங்க மாமா இங்க அத்தெல்லா வந்து ரொம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அது திலியே வந்து பாத்தீங்கன்னா அதுல எவ்வளோ மேக் க்சிமம் அவங்களால சாதிக்க முடியுமோ அந்த அளவு அவங்க வந்து போய் அ நல்லாவே வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட நறைய வின் பண்ணதெல்லா வந்து நானுமே பாத்துருக்க எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காலேஜ்ல சென்னைல வந்து பாத் திங்னா கோச்சாவே ஆகிட் டாங்க அவன் சீப் கெஸ்டா வந்து எந் தம்பி எல்லா போகும்போது பா போது ரொம்போ சந்தோஷமா இருக்கு அதுமே அவங்களுக்கு அந்த சின்ன வயிசு வீட்லருந்து நம்ம பெற்றோர்கள் வந்து பாத்து எது புடிக்கு புஸ் பண்றாங்கனா நல்லா ஷைனாவாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டுதா அதுக்கு நம்ம வந் து நம்ம பெற்றோர்கள்தா வந்து கொழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்தணு எல்லாமே பண்ணணு இப்போ ஒண்ணு அவங்ளுக்கு என்ன புடிக்குதோ அது அதுலயே நம்ம வந்து அவங்கள கொண்டு போகணுங்க திச திருப்பி இல்ல நம்ம பெற்றோர்கள் இது வந்து புடிச்சத வந்து செய் நம்ம அவங்கள வந்து வற்புறுத்தக் கூடாது அவங்களுக்கு என்ன ஆ அ அதுக்கப்பறோ அது அதுவு இல்லாம இதுவு இல்லாம அவங்க நடுவுல நிக்குற மாரி ஆயிரு நம்மளோட சந்தோஷத்த வந்து அவங்க கிட் ட வந்து திணிக்க கூடாதுங்க அவங்களோட சந்தோஷ என்னங்கறத கேட்டு நம்ம அவங்களுக்கு புடிச்சத செய்யணு
ஆமாமாங்க சரியா சொன்னீங்க ஏன்னா அவங்களுக்கு புடுச்சதுல நம்ம அவங்களுக்கு கொஞ்சோ என்கரேஜ் பண்ணோன் நா அவங்க இன்னு வந்து ஷைன் ஆவாங்க இல்ல அவங்ககிட்ட நம்ம பொறுமியா பேசணு உனக்கே என்ன புடுச்சுருக்கு அடுத்து நீ என்ன பண்ண போற அப்டின்றப்ப ஆனா இந்த காலத்து வந்து அது அந்த புரிதல் வந்து எல்லா பெற்று மற்றோர்களுக்கோ இரு இருக்குங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெற்றோர்கள் தான் சொல்றதுதான் நீங்க செய்யணும் படிக்கணும் படிக்கணும்னே இருப்பாங்க அந்த அந்த ஸ்கில்ஸ் வந்து க இருறதுல அந்த அளவு வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்கன்னா
ஆஹ் ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பா உம் அதெல்லாம் விடமாட்டாங்க இல்லங்க அப்ப அப்படி இருந்தாங்க பெற்றோர்கள் இப்ப எப்படி இருக்காங்கன்னா ஆஹ் இப்ப அதை விட ரொம்ப மோசமா இருக்காங்கங்க அப்ப விட மாட்டாங்கங்க ங்க கவலை
உ உம் ஆஹ் சில பெற்றோர்கள் அந்த மாதிரியும் இருக்காங்க ஆமாங்க நீங்க சொல்றதும கர்ட் எல்லாத்துலுமே என் பையன் என் பொண்ணு வந்து பஸ்ட்ட் வரணும்னு எல்லாத்துலயும் சேர்த்து அவங்களளை போட்டு டார்ச்சர் பண்றாங்க
ஆமாங்க டான்ஸுகும் போகணுங்கிறாங்க கராத் போகணும் சிலம்பும் போகணும் இது
உம் நீச்சல் அந்த மாதிரி நிறைய சேர்த்த அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க பண்ணலாங்க இப்ப சில பேருக்கு வந்து ஒரு கேங் ஆஃப் பபார்ம் பண்ணி ஃண்ட்ஸா இருப்பாங்க எல்லாமே போறதுக்கு ஒரு ஆசையா இரு இப்ப எங்க அப்பார்ட்மெண்ட் பாத்தங்கன்னா நிறைய இந்த ஸ்விம்மிங் கிாஸ் எலாம் நடக்கும் இருக்குது நிறைய வந்து பசங்களாம் ப்ரெண்ட்ஸா வந்து எல்லா இந்த சேட்டர்டே சண்டேல ஒரு ரெண்டு மணி நேரம் சொல்லி தர்ராரு அவனுக்கு வந்து கத்துட்டு போறாங்க சனி ஞாயிறு இந்த பரதநாட்டியம் கிளாஸ்ம் நடக்குது அந்த மாதிரி வந்து குழந்தைங்க பாத்தீங்கன்னா என் கேஜராவவே இருக்காங்க இன்னொன்னு வீட்டுல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுடுறாங்க பெற்றோர்கள் வந்து வீடலய இருந்தான் தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க எதனா ஒரு கிளாஸ் வந்து சேர்த்து விட்டு விட்டுராங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப
ம் கண்டிப்பா ம் அவங்க வந்து பாத்தீங்னா அவங்க எதுலயுமே சாதிக்க முடியாம போயிருங்க. அவங்களுக்கு சில விஷயோ புடிச்சிருக்கு அதுலதா போகணுன்னு நெனைச்சிருப்பாங்க ஆனா நம்ம கொண்டு போய் ஏ பத்து அன்னத்துல சேத் தி விட்டுட்டு எல்லாத்தயு பண்ணுங்கும்போது அவங்க எதுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது.
ஆமாங்க எ தோ அவங்களுக் உங்கனால முடி யுதா உனக்கு புடிச்சிரு க்கா அப்ப நீ போ இல்லன்னா வீட்லயே கூடோ உனக்கு புடிச்சத செய்யி என்ன தொந்தரவு பண்ணாம இருன்னு சொல்லிட்டு சொன்னா பரவால்ல. ஆனா எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க ஆ இந்த மார் க்கு எடுக்கணு இல்ல எல்லாரு முன்னாடியு இவ இவ்ளோ போயிருக்கா கிளாஸு க்கு அப்டின்னு கா ட்டணு அந்த மாரிலா நெறைய பண்றாங்க இந்த டியூஷ னுன்ற பேர்ல எல்லா டியூஷனு சேத் து விட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவங்களுக்கு ஓரளவு படி க்க வருதா அதுவே போதுங்க ரொம்ப வந்து இப்ப வந்து பா மார்க் வச்சு எல்லா யாருமே வேல குடுக்குறது இல்லங்க. அவங்க பிராக்டிகலா பண்றத வச்சுதாங்க குடுக்க றாங்க. அந்த காலத்துலதா மார் க்கு மார்க்குனு ஆ நீ எவ்ளோ மார்க் எடுத் த நா டென்த்துல எவ்ளோ எடுத் த அந்த மாரியே போட்டு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இப்பல்லா கொஞ்ச நியூஸ் லலா அதெல்லா போடறது இல்லையா அதனால கொஞ்ச மாறி இரு க்குங்க. பாஸ் ஆனா போது அடுத் து அவங்களுக்கு புடிச்சத அவங்க ஸ்கில்ஸ் எதுனா டெவலப் பண்ணி அந்த மாரி போறதே நல்லதுங்க.
நல்ல ஒரு நல்ல மார்க்கு எடுத்தா ஓ கே அப்படிங்கிற மாரி இருந்தா ஓ பரவால்லங்க. எல்லா ப் எல்லா பெற்றோர்களுமே வந்து ஏ ன் புள்ளதா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணு அப்படின்னா எந்த கொழந்ததா கடைசி ரேங்க் எடுத்து
அதேதாங்க இ இப்ப நம்ம ரேங்க் வச்சுமே அவங்களுடைய இது வந்து நம்ம இது பண்ண முடியாதங்க அப்பத்தக்கு அவங்க எழுதிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்த கத்துப்பாங்க ஒரு சில விஷயம் ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு விஷயத்து டக்கு காத்த கத்துக்கோங்க ஒரு சில விஷயங்க ந நெறைய ஒரு குழந்தைங்க என்ன பண்ணும் நெறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கும் அப்புறமா தான் அந்த விஷயமே அவங்களுக்கு புரியும் ஆனா அந்தமே இருக்குத்தான் நல்லது எனக்கு தெரிது டக்குனு புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து கேள்வி வந்தா அவங்க கேட்கணும் கேட்கும்போதுதான் அந்த
உஹம் கண்டிப்பாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் உம் நாலஞ்சு கொஸ்டின் கே போதுதான் அவங்களுக்கு வந்து அது கரெக்டாவே மண்டையில பதியும் உடனே புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது சீக்கிரம் மறக்கற கூட சான்ஸ் இருக்கு ஆனா ஒரு நாலஞ்சு கொஸ்டின் கேக்கும் போதுதான் அந்த குழந்தை வந்து அன்னைக்கு நான் இந்த கொஸ்டின் கேட்டன் இந்த மாதிரி பதில் சொன்னாங்க அப்படிங்கறது ஒரு மைண்ட்ல இருக்கும்
ஆமாங்க பொதுவா இந்த மேக் ஸ்ல எல்லாம் அப்படி சொல்லுவாங்க நெறைய கேள்வி கேட்கணும் அப்பதான் புரிஞ்சு நடத்தோம் டக்குன்னு வந்து கேள்வி வந்து புரிஞ்சுச்சுன்னா அந்த அளவு உங்களுக்கு புரியலன்றவ சொல்லுவாங்க
சரிங்க உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம் அ
எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க நெறைய தகவல் பகிர்ந்தீங்க ஆஹ் சரிங்க சரிங்க நன்றிங்க வணக்கங்க